ஹாய் வணக்கம் தோழரே எப்படி இருக்கீங்க
நா நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நா சும்மாாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு வந்து இப்பதா கொழந்தைங்களுக்கெல்லா சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிருக்கே ஸ்கூல் லைஃபு அவுங்க அவுங்களுக்கு வேற ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா எனக்கும் நம்ப நம்ப ஸ்கூல்ல படிச்சதெல்லா ஞாபக வந்துச்சா சேரி உங்கக்கிட்ட ஏதாச்சு ஷேர் பண்லாமே அப்டின்ட்டு ஃபோன் பண்ண
ஓகே ஓகேங்க
நம்ம இப்ப இருக்கற ஸ்கூல் லைஃப விட நம்பள்லா படிக்கிறப்ப தாங்க ஸ்கூல் லைஃப் சூப்பரா இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப புடுச்ச சப்ஜெக்ட் வந்து மேக்ஸு அந்த மேக்ஸு எங்ளுக்கு மிஸ்ஸு தா வந்தாங்க ரொம்ப சூப்ரா சொல்லி தருவாங்க எந்த ஒரு சம்முமே வந்து தெளிவா அ எங்களுக்கெல்லா புரியிற மாதிரி சொல்லி தருவாங்க எவ்ளோ வேலையா இருந்தாலுமே வந்து நா சொல்லி தரே உங்ளுக்கு எந்த டவுட் இருந்தாலு வந்து கேளுங்க அப்டின்னு சொல்வாங்க அப்புறொ இப்ப இருக்குற ஸ்டூடெண்ட்ஸுலா வந்து இணையதளங்கள்ல பாத்தா படிக்கிறாங்களே ஒரு சம்மு கேட்டாலுமே இருங்கமா நா இணையதளத்துல பாத்துட்டு வந்து சொல்றே அப்புடிங்குறாங்க ஆ நம்ப காலத்துலல்லா நம்ப ஸ்கூல் படிக்கிறப்பலா டீச்சர் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா போட்டா இதுக்கெல்லா ஆன்சர் வந்துரும் ரொம்ப அக்யூரேட்டா தெளிவா சொல்லி குடுத்தாங்க அப்பறொ நாங்க வந்து லேபுக்கல்லா போவோ அங்க வந்து எங்களுக்கு மிஸ்ஸு வந்து நமக்கல்லா ரொம்ப புரியிற மாதிரி சொல்லி் குடுப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டா தன்மையா சொல்லி குடுப்பாங்க
ஆமாமா நீங்க சொல்றது கரெட் டுதா நா படுச்ச காலத்துலைமே இந்த கெமிஸ்ட்ரி லேபுல்லா கூட்டிட்டு போனா அவுங்களா பக்கத்துலே இருந்தூதா எக்ஸ்ப்ரிமெண்ட்லா சொல்லி குடுப்பாங்க இப்பல்லா எங்க அப்டி சொல்லி் குடுக்குறாங்க ஒரே ஒரு ஆ‌ அந்த ஏ வி போடோ சம்திங் ஒன்னு வச்சுருப்பாங்கல்ல அதுல வந்து ப்ரொஜெக்டர்ல ஆன் பண்ணி விட்டுர்றாங்க ஸ்டூடன்ட்ஸ் அத பாத்தே பண்ணிக்கிறாங்க எதா டவுட்ஸு அப்டினா கூட அப்சர்வேஷன் சொல்ட்டு எதோ வச்சுருக்காங்க அத பாத்து கூட அவுங்களே கிளியர் பண்ணிக்கிறாங்க
ஆமாமா இப்பல்லா வந்து டியூஷன் கூட எடுக்கறதில்ல வீட்டுக்கு வந்துதா பிள்ளைங்களா ஹோமர்க்கே பண்றாங்க ஆனா நம்பல்லா ஸ்கூல் படிக்கிறப்ப சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு ஸ்கூல் நடத்திட்டு அப்றொ ஒன் அவர் டியூஷன் வச்சு அங்யே இருக்குற ஹோம் ஒர்க் எல்லா மிஸ்ஸே நமக்கல்லா சொல்லி குடுத்துருவாங்க அம்மாங்கள்ரல வந்து நம்ம டிஸ்டபே பண்ண மாட்டோ ஆனா இப்ப இருக்குற ஸ்கூல் பிள்ளைங்கள்லா வந்துட்டு பாருங்க நம்ப வீட்ல வந்து நம்பள அம்மாக்களையே தா ராவடி பண்றது கடசியா போக போகப் பாத்தா நம்பளே‌ ஹோம் ஒர்க் பண்ணி குடுத்துருவோ மாட்டேங்குது
ஹோம் ஒர்க் நம்ம தா பண்ணிகுடுத்துட்ருக்கோ அவுங்க எங்க நம்ள இப்டி பண்ணாத அப்பிடி பண்ணாதன் நம்மள தா கைட் பண்றாங்க
ஆமா ஆமாங்க இப்ப இருக்குற ப முன்னெல்லா வந்து யூ கே ஜி படிச்சாலே ஏ பி சி டி வரைக்கு எல்லா சொல்லி் குடுக்குறாங்க ஆனா இப்ப ஃப்ஸ்ட்‌ ஸ்டாண்டட் போயிட்டாலுமே ஏ பி சி டி லா ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்கிது எல்லாருமே வந்து ஃபோன்லயே வந்து முழுகிட்டாங்க நம்ம படிக்கிற கால த்துலல்லா எங்கங்க ஃபோனு
இப்ப இருக்க கொழந்தைங்களா ஃபோன் குடுக்க மாட்டேன் சொன்னாலு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க
ஆமாமாங்க சாப்புட்றதுக்கு ஃபோனு ஹோம் ஒர்க் பண்றதுக்கு ஃபோனு பாத்ரூம் போனா கூட ஃபோனு
ஆமா கரெக்ட்டு
அப்புறொ ஸ்கூல்ல வந்து இப்போ நானு‌ ச தற்சமயொ வெளிய போனப்போ பாத்தே என் கு என்னோட பிசிக்ஸ் டீச்சர் வந்து பாத்தாங்க வந்துட்ருந்தாங்க என்ன பாத்து நீங்க நீங்க எ என்னோட கிளாஸ்ல படிச்சவுங்க தானே அப்டின்ட்டு எவ்ளோ ஞாபகமா வச்சிருந்து அ இன்னு அவுங்க கூடல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா டச்சுல தா இருக்கியா அப்டின்லா கேட்டாங்க நம்ம மூடிஞ்சு அவங்க வந்து டெய்லி பாத்து பாத்து பாத்து பாத்து நம்ம கிட்ட பேசி பேசி அவங்களுக்கு வந்து மெமரிலேயே இருக்கு அவங்க வந்து நம்மகிட்ட பேசுறப்போ ஒரே ஹாப் பியா இருக்க அதடான் நம்ம மிஸ்சு நம்மள இன்னு ஞாபகம் வச்சிருக்காங்களே நம்ம கிட்ட பேசுறாங்களே எங்க நம்ம ம நம்மள எல்லா மறந்துட்டாங்களோனு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவங்க இன்னு நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்க அப்டின்னு நான் நினைச்சு ரொம்ப ஒரு பெருமப்பட்டேன் ஆனா இப் இப்ப இருக்கிற டீச்சர்ஸ்லா வந்து புள்ளைங்க அவங்க கிளாஸ்ல தான் படிக்கிறாங்களானே தெரியல ஒரு இன்ட்ரக்டனே இல்லாம இருக்காங்க
ஆமா ஆமா நீங்க சொல்லறது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அப்ப இருந்த அப்ப எல்லா எப்படினா நம்ம கொஞ்சோ டீச்சர்கேல்லா ஹெல்ப் பண்ணுவோ அண்ட் அவங்களுக்கு எல்லா ரொம்ப ஒரு மாதிரி மரியாத மரியாதையா ரொம்ப நடத்துவோம் இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் டீச்சர்ஸ் மதிக்கிறதும் இல்ல அது மட்டும் இல்லாம ம்ச் டீச்சர்ஸும் பெருசா ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணிக்கறது இல்ல ஆ செரி அவங்களும் வராங்க இவங்களும் வராங்க அப்படியே ஏதோ ரொட்டின் லைஃப் ஃபாலோ பண்ற மாதிரி ஏதோ கெஸ்ட் பர்ஃபார்மர் நடத்து மாரிதான் எல்லா போய்ட்டுருக்கு ஸ்கூல்லேருந்து வீடு வரைக்கும் ஸ்கூல் விட்டால் வீடு வீடு விட்டா ஸ்கூலு அந்த மாதிரி தான்
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது கூட ஒரு விதத்துல செரிதான் ஆ லஞ்ச் டைம்மில கூட நம்ம படிக்கிற காலத்துல எல்லா டீச்சருங்க வந்து நம்ம கூட உக்காந்து சாப்பிடுவாங்க அந்த ஸ்டாப் ரூம்ல உக்காந்து சாப்பிடல நான் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பாடுறேன் அப்டின்ட்டு ஆனா இப்ப இருக் கிற இவங்கல்லா மேக்கப் போட்டுட்டு ஸ்டாப் ரூம்லயே தான் ஃபேன் காத்து வாங்கிட்டு இருக்காங்க அதுவு இல்லாம எங்க கிளாஸ்ல ஒரு ஐம்பது பேருங்க டெய்லியும் காலையில பிரேயரு தமிழ் தாய் வாழ்த்து உறுதி மொழியெல்லா எடுப்போம் மைக்ல நியூஸ் எல்லா படிப்போம் டெய்லி ஒரு ஸ்டூடண்ட் நியூஸ் படிப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற ஸ்கூல்ல எல்லா என்னால பாக்கவே முடியல என் பொண்ணுகிட்ட கேட்டா அம்மா என் மிஸ்ஸு வந்தாங்கம்மா கிளாஸ் நடத்துனாங்கம்மா போயிட்டாங்கம்மா அவ்ளோதான் சொல்லுவா ஆனா நம்ம படிக்கிறப்ப எல்லாம் மிஸ்ஸுங்க வருவாங்க பிரேயர் பண்ண சொல்லுவாங்க படிக்க சொல்லுவாங்க அவங்க நம்மள படிக்க சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க நம்மளே வந்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க ம்ச் நெறையா இன்ட்ரா கஷன் இருந்த மாதிரி எனக்கு தோணுது ஆனா இப்ப இருக்கிற ஸ்டடெஸ் கிட்டல்லா ஸ்டூடெண்ட்டக்கும் டீச்சருக்கும் அந்த இன்ட்ராகஷன் இல்ல அப்டிங்கிற மாதிரி இருக்கு
இது மட்ட இல்லாம அப்ப நம்ம ஸ்கூல் படிச்சட்டு இருக்கப்போலா என்ன பண்ணுவாங்கா ஏதோ ஒரு ஸ்டூடண்ட் சோகமா இருந்த கூட அந்த ஸ்டூடண்ட் கோசரோ டீச்சர்ஸோ இல்லை ஸ்டாப்ஸோ யார டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசுவாங்க உனக்கு என்ன பிரச்சன ஏ இப்டியிருக்க ஏதாவது ஸ்கோர்ஸ் ஆ மார்க் எல்லா ஏதாது கம்மி ஆயிச்சு அப்டினாலு உட்கார்ந்து பேசுவாங்க ஆனா இப்ப இருக்க டீச்சர்ஸ் எல்லா என்ன பண்றாங்க ஆள விட்டா போதுன்ற மாதிரி இருக்காங்க
ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரைட்டு இப்ப இருக்கிற ம் முன்ன இருக்கிற டீச்சர்ஸ் எல்லா வந்து அந்த செம்ம தெரியலனாலும் வேற ஒரு டீச்சர் கிட்ட கேட்டு நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி நம்மகிட்ட வந்து சொல்லி தருவாங்க நமக்கு தெரிஞ்சது வந்து பக்கத்து ஸ்டு பக்கத்து கிளாஸ் ஸ்டுடென்ட் கிட்டயு சொல்லுவோம் ஆனா இப்ப இருக்கிற டீச் டீச்சர்ஸ்க்கு ஒண்ணுமே தெ ம்ச் வே போய் வேற ஒருத்தங்க கிட்ட கேகணும்னாலே எம் அண்ணேம்பரத்திங்கா இருக்கும் போல
ஆமா கரெக்ட்டு
அப்பறோ வந்துட்டு அ நாங்க டீச்சர்ஸ் எல்லா வந்து ஒரே மாதிரி சேரீ கட்டுவாங்க ஸ்கூல்ல ஏதாச்சு ஒரு பெஸ்டிவல்னா அப்பறோங்க எங்க ஸ்கூலுக்கு வெளிய வந்து இந்த தேன் மிட்டாயி எழந்த பழோ ஒரூபா முறுக்கு ஒரூவா பாட்டு புத்தகோ இதெல்லா விப்பாங்க அப்பல்லா ஸ்கூல் போகுறதுக்கே ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குங்க பிள்ளைங்க நாலஞ்சு பேர் கேங்கா சேந்துக்கிட்டு உம் ஸ்கூலுக்கு போயி ஆ போட்ல வந்து கலர் கலரா பட வரையுறது ஏதாச்சு ஒரு பெ ஸ்டிவெல் வந்துச்சுன்னா ஆ டிராயிங் பண்றது கோலம் போடுற கோலப் போட்டி எல்லா வப்பாங்க அப்பறோ எங்க ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லா வேற கண்டக்ட் பண்ணுவாங்க த்ரோ பாலு ஆ வாலி பாலு பேஸ்கெட் பாலு டென்னிஸு பேட்டுமிட்டனு எல்லா சூப்பரா இருக்குங்க ஸ்போட்ஸ் டேனாவே ஆ இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல்லா கேட்டா அம்மா எனக்கு கை வலிக்குதும்மா அம்மா எனக்கு கால் வலிக்குதுமா அப்டின்ல்லா சொல்றாங்க
அது மட்டு இல்லாம அப்ப ஸ்கூல் போறது இருந்தாலே எல்லாரு ஒரு மாரி கேங்கா தா போவாங்க காலேல விடிஞ்சது ஆனா இப்போலா என்ன பேரண்ஸே கூட்டிட்டு தனியா கூட்டிட்டு போய் தனியா கூட்டிட்டு வந்துருறாங்க அன்டு எதாவது ஸ்கூல் பஸ்ஸு வந்துச்சுன்னா அதுல கூட்டிட்டு போய்டுறாங்க ஸ்டூடென்ஸ் ஒருத்தரூக்கொருத்தர் பேசிக்கிறது கூட இல்ல பசங்களல்லா ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறது கூட மாட்டிக்கிறாங்க
ஆமா ஆமாங்க என்னல்லா வந்து எங்க சீனியர் தா ஸ்கூலுக்கு கூட்டிட்டே போவாங்க இப்ப இருக்கிறவங்களா எல்லா பெரியவங்கல்லா ச்சோ இந்த பாப்பாவா இவங்கள எல்லா நா கூட்டிட்டு போகமாட்டே அப்டிங்கறாங்க இப்பல்லா ஸ்கூல் வேனுக்கே சீனியர்ஸ் எல்லா கூட்டிட்டு போக மாட்டாங்க நா படுச்ச காலத்தலல்லா கவர்மெண்டு பஸ்லதா எனக்கு நா இப்ப டென்த் படிக்கிறேன்னா பிளஸ் டூ அக்காதா என்ன கூட்டிட்டு போவாங்களே
உம்
அப்பல்லா வந்து கொஞ்ச பினான்சியலா டல்லா இருந்ததுனால எங்க மம்மி ஆட்டோ கூட சேர்த்தி விடல பஸ்ல போன்ட்டு பஸ் பாசுங்க அப்பல்லா பஸ் பாசுல தா வருவே பஸ் பாசுல தா போவே அ பஸ்ஸு கூட ஏற தெரிய தெரியாததுனால ஆ எங்க ஸ்டாப்பிங்ல ஒரு அக்கா இருக்கு அந்த அக்காவ ப்ரெண்டு புடிச்சு வச்சுக்கிட்டேங்க
சூப்பர் சூப்பர்ங்க என்னதா இருந்தாலு அப்ப இருக்குற சிஸ்டமோட இப்ப இருக்குற சிஸ்டம கம்பேர் பண்ண என்ன கேட்ட அப் அப்ப இருந்த சிஸ்டம்தா பெஸ்ட்டுன்னு நா சொல்லுவே
எங்க ஸ்கூல்ல எல்லா வந்து புக்ல வந்து எப்டி தெரியுமாங்க அட்ட போடுவோ ஃபஸ்ட்டு வந்து நாங்க அந்த ப்ரவுன் கலர் ஷீட் போட்டுக்குவோ அதுக்கு மேல லேபிள் ஓட்டுவோ அதுக்கு மேல அந்த கண்ணாடி ஷீட் போட்டு புக்கே நீட் டா வச்சிருப்போ ஆனா இப்ப இது எங்க பாப்பாக்கு ஸ்கூல்ல புக் வாங்குனோ ஏங்க ஸ்டேப்லர் எல்லா புக்ல அடிக்க கூடாது கம்மு போட்டுதா ஒட்டணு அது இல்லாம நம்ம அந்த ப்ரவுன் ஷீட்ல மேல சுருசுருன்னு இருக்கு பாத்தீங்ளா அந்த அட்டதா போடனு அப்டின்னு சொல்றாங்க அட்டையில என்னங்க இருக்கு நீட்டா இருந்தா பத்தாதா
கரெக்டுங்க கரெக்டு
ம்
அது இப்ப இருக்க சில ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க அதது அவுங்க பசங்க படிக்கிறாங்ளோ இல்லையோ அது அவுங்களுக்கு செகண்டரி தா இந்த நோட் புக்ஸ்லருந்து அதுக்கல்லா அவுங்க சொல்ற அந்த ரூல்ஸ் செட்ஃப் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணி தா ஆகணு அப்டி இல்ல அப்டின்னா அதுக்கு ஒரு தனியா பேரனஸ் மீட்டிங்கு ஹச் எம் மீ டிங்கு கிளாஸ் டீச்சர் மீட்டிங்குன் சொல்ட்டு ஒரு வழி பண்ணிர்றாங்க
ஆமா ஆமாங்க எங்க ஹெச் எம் லா ரொம்ப நல்லவங்க தெரியுமாங்க ஆனா நா படிச்ச அ ஸ்கூல்ல வந்து ஒரு வர்ஷத்துல ரெண்டு ஹெச் எம் மாறிட்டாங்கங்க ஆனா ரெண்டு ஹெ எச் மே ரொம்ப தங்கமானவங்க டென்த்துல நா கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சதுனால டென்த்ல எனக் சைக்கிள் லெவன்த்தல டென்த்ல நெனக்கிறங்க சைக்கிள் குடுத்தாங்க அப்றோ டுவெல்த முடிக்கிறப்போ லேப்டாப் குடுத்தாங்க ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க அப்பல்லாம் வந்து திட்டம் வந்து ரொம்ப சூப்ரா இருந்துச்சுங்க
ம்
உங்க ஸ்கூல் நீங் நீங்க கோயட் ஸ்கூல் படிச்சீங்ளா இல்ல
நா கோயட் ஸ்கூல் தாங்க படிச்ச அது ஒரு குறிப்பிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சி ஒரு எய்த் வரைக்கு கோயட் ஸ்கூல் தா படிச்ச அதுக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் தா படிச்ச
செரி செரிங்க நானு வந்து கேர்ள்சஸ் ஸ்கூல் தாங்க படிச்ச
ஓகே ஓகே சூப்பருங்க என்னதா ஓகே தா
நீ நாங்களா அப்ப வந்து நாங்க சாப்பாட்டுக்கே கொஞ்ச வழி இல்லாததுனால மத்தியான சாப்பாட்டுக்காகவே கவுர்மெண்ட் ஸ்கூல்ல சேந்து படிச்சங்க
ஆமாங்க இதே பத்தி நானுமே நறைய கேள்விப்பட்ருக்கே
சத்துணவு சாப்பாடுலா சூப்ரா இருக்குங்க டெய்லி வெரைட்டி வெரைட்டியா போடுவாங்க
ஆ அந்த சுச்சுவேஷன்லயு ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்க ஸ்கூல் அனுப்பியிருக்காங்கல்ல ஸோ அதுவே பெரிய விஷ்ய தானே
ஆமா ஆமாங்க செரிங்க நம்ளோட நேரம் முடிந்து விட்டது இதுக்கப்பக்கறங்க அடுத்த கால்ல நா உங்களுக் பேசுறங்க
ஓகேங்க ஓகே பாய் பாய்